ஹலோ வணக்கம். கேக்குதுங்ளா?
வணக்கம் நண்பா எப்பிர்ருக்கீங்க?
நல்லாருக்கே நண்பா. நீங்க நல்லா இருக்கீங்ளா?
அ.
கேக்குதுங்ளா நா பேசறது உங்குளுக்கு? கேக்குதுங்ளா ஹலோ?
இல்ல ரொம்ப லாங்ல கேக்குது உங்க வாய்ஸு கேக் கேக் லைட்டா தா கேக்குது என்னன் தெளிவா கேக்ல.
ஆ பயண பேசுவோம்மா?
பேசலாமே பேசுங்க சொல்லுங்க நீங்க என்ன நெனைக்கிறீங்க பயணத்த பத்தி?
பயணோன் சொல்றப்ப அது வந்து ஒரு அது வந்து பயணோ வந்து ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு போறப்ப அது நம்மளுக்கு ஒரு அ அனுபவமாவு ஒரு புதிய உலகத்யே அப்டே சுத்தி காம்க்கிற மாரிதா இருக்கு. அந்த மாரி பயணோன்றப்ப எனக்கு அதுதா தோணுது நீங்க என்ன நெனைக்கிறீங்க அந்த பயணத்த பத்தி?
பயணோன்ருக்கும் போதே நம்மளுடைய மன அழுத்தமா இருக்கும் போது நம்ம அது போகும் போது நமக்கு அப்டியே ஒரு வேற ஒரு உணர்வ குடுக்கும். ஒரு எடத்துல இருந்து இன்னோரு எடத்துக்கு போகும் போது அங்க வேடிக்க பாத்துட்டு போறது பஸ்ல போம் போது அந்த சாங் கேட்டுட்டு போறது அதெல்லா பாத்திங்ன்னா ஒரு புதுவிதமான உண்மையா அனுபத்த குடுக்குது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பயணமும் நறைய விதமான மக்கள பாக்கும்போது ஒவ்வொனு நமக்கு தோணு. இப்டி இருந்துர்க்லா அப்டி இருந்துர்க்லா நறைய யோசன வரு நம்ம வாழ்க்கைல நம்ம என்னென்ன பண்ணுன்றது அப்டே பேக்குக்கு கொண்டு போகு. ஃபியூச்சர பத்தி யோசிக்க தோணு. நீங்க எங்க வரையு போயிர்க்கீங்க உங்க அனுபவம் எதாவது இருந்தா சொல்லுங்க.
கண்டிப்பா பயணத்தோட இதெல்லா நறையாவே அழகாதா இருக்கு. பயணோ செல்லும் போதெல்லா அப்டே புதிய எடங்கள பாக்கறப்ப புதிய மனிதர்கள்லா நம்ம சந்திக்கிறப்ப வேற வேற கலாச்சாரத்தலா நம்ம பாக்கறப்ப ஒவ்வொரு பயணமு நம்மளுக்கு அப்டே ஒரு புதிய கதைய சொல்ற மாரிதா இருக்கு. அந்த மாரி பயணோன்றப்போ நெறையவே நம்மளுக்கு தோணு. பயணன் சொல்றப்ப இயற்கை மற்றும் நறையா பயணங்கள்லா இருக்கு மலைக்கி மலைக்கி பயணம் பண்ணுவோ கடலுக்கு போவோ. காட்டுக்கு பாக்கம் போவோ. இது எல்லாமே பயணத்துல சிறந்த தோழர்களாதா இருப்பாங்க. மலைன் சொன்ன ஒன்னே அங்கெல்லா அந்த அப்டியே அமைதியோட அந்த குருவி சத்தோ அந்த இலைகளோட காத்தோட்ட அசைவு அதெல்லா பாக்கறப்ப மனசுக்கே ஒரு சாந்தமாருக்கு. கடலுக்குன் போயிட்டம்னா சுதந்ரோ கெடைச்ச மாரியேருக்கு. காடுன் சொல்றப்ப அப்டே இயற்கையோட நிம்மதி குடுக்கற மாரியேருக்கு. இப்டி பயணத்தோட வகையெல்லா நம்ம நெறைய்வே பாக்லாம். ஏனா நம்ம குடும்பத்தோட பயணம் பண்ணுவோ ஒரு சில நேரோ. அப்டே நம்ம பள்ளி கல்லூரிகள்லா இருந்தம்னா நண்பரோட சுற்றுலா போவோ. தனியா கூட ஒரு எடங்களுக்கு போவோ இப்போ சென்னை மாரி எடங்களுக்கு போணும்னா தனியா போவோம். அப்டின்றப்ப பயண அனுபவோ நம்முளுக்கு நறையாவே இருக்கு. அதுவு குடும்பத்தோட இருந்துட்டோன்னா ஆன்மீக பயணோ நெறையாவே நம்ம எடுத்துக்குறோம். ஒவ்வொரு பயணமு அப்டே நம்மளுக்கு தனித்தனியான ஒரு அனுபவத்த தர்ற மாரிதா இருக்கும். இதுதா நம்மளுக்கு பயணத்தோட உண்மையே எடுத்து தருது. பயணன் சொல்றப்ப நம்ம கத்து குடுக்கறது என்னன்னா பொறுமைய கத்து குடுக்கறது. சுய நம்பிக்கை எப்பிடி இருக்கணு. அதெல்லா நறையாவே கத்து குடுக்கு புதிய புதிய விஷ்யங்கள நம்ம ஏத்துக்கொள்டற மனப்பான்மைய அந்த பயணோ நம்மளுக்கு சொல்லி தரு இப்டி பயணோ செய்தாலே நம்ம வாழ்க்கையில நெறையாவே உணர முடியு
உண்மையாதா நா நெறைய பயணங்கள் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தா நெறையா குடும்பத்தோட போயிருக்க இக் கோயிலுக்கு ஒவ்வொரு பேர்க்கு போம்மொதா அந்த கோயில் சும்மா நார்மல்லா இருக்காது அது கடல் பக்கத்துல இருக்கு இல்ல ஒரு மலையில இருக்கு இல்ல ஏதாது ரொம்ப தூரமா தண் னிமையா ஒரு கோயிலுக் போரது அந்த மாரி போயிருக்கு அது மட்டு இல்லாம நெறைய நண்பர்களுடையு வே குடும்பத்துல இருக்கவங்களளுடையு நெறைய பயணங்கள் போயிருக்கோ அப்டி ஒவ்வொரு டைமு போமோது நமக்குள்ளேயே நம்ம யோசிப்போ நம்ம யாருன்ற ஒரு கேள்வி வரு அதுக்கு நமக்கு நா நம்மளே ஆன்சர் பண்ணிக்கலா தனிமையா இருக்கு போது நம்ம மைண்டுக்குள்ள நெறைய ஓடு அதெல்லா பாக்கு மோது ஒவ்வொன்னு யோசிச்சுக்கிட்டு போது உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு பயணங்களு
கண்டிப்பா பயணத்த பத்தி சொல்றோப்போ நெறையவே சொல்லிருந்தீங்க நாமல்லா அப்டியே ஒரு எடத்துக்கு போனோன்னா அப்டியே பஸ்ல பயண பண்ணுவோ பஸ்ல இருந்து அப்டியே அந்த ஜன்னல் பக்கோ உக்காந்துகிட்டு அந்த காத்தோட்டத்துல அப்டியே அழகா அப்டியே அந்த கிராமங்கள்ல பாத்துட்டு புதிய புதிய கிராமங்கள்லா வரிசைய பாத்துக்கிட்டே போறது அதெல்லா நம்மளுக்கு நெறையாவ கத்து குடுக்குற மாரிதா இருக்கு பயணத்தோட உண்மைன்னு சொல்றப் பயணோ வந்து நம்ம ஒர எடத்துல இருந்து அப்டியே மாறுறது மட்டு இல்ல அது அப்டியே நம்ம மனசயு மாத்துற மாரி சொல்ற ஒவ்வொரு பாதையு நம்மள்ள அப்டியே
உண்மையாகதா நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக தனியா போனோம் ஒரு எடத்துக்கு சென்னைக்குல்லாம் அந்த மாரி வெளியூருக்கு போகும் போது ஒரு பயமும் இருக்கும் இருந்தாலும் நம்ம நம்ம தனியா ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு போல்டா நம்ம அந்த நம்ம ஃபேஸ் பண்ணணு எங்க நாலு உலகத்தில எங்கனாலு நம்ம தனிமயா போறதுக்குண்டான தைரிய நமக் தால்ப் வரணு அப்டின்ற மைண்டு நமக்கு மாறு நெறய கத்து குடுக்குது இந்த பயணத்துல நெறய கத்து குடுக்குது நெறய மனசுக்கு நிம்மதி கெடைக்குது
கண்டிப்பா பயணோ நமக்கு மெதுவா சொல்லி தர சில உண்மையல்லா இருக்கு எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது ஆனா எளிமையா நம்ம வாழ்க்கையதா அப்டியே நிம்மதி தர்ற மாரி இருக்கு உலகம் பெருசா இருக்கு நம்ம பிரச்சனை எல்லா சின்னதா தா இருக்கு அந்த மாரி தா பயணோ நம்மளுக்கு இருக்கு
நாங்க அதிகபட்சமா போகும்மோது அது தனியா காரோ பஸ்ஸோ வாடகைக்கு எடுத் வீட்ல அந்த மாரி போக மாட்டோ இப்ப பஸ்ல நார்மல்லா கவுர்மெண்ட் பஸ்ல அந்த மாரி தா போவோ பஸ் ஸ்டாண்டுக்கு போயு ஒரு பஸ் வரல நிறைய டைமு அந்த மாரி ஆயிருக்கு அவுங்க போற போற இடத்துல ஒரு பஸ் லேட் ஆகு எல்லா அந்த ஊருக்கு பஸ் கெடைக்காது நா இந்த ஊருக்கு மாரி போவே அப்டின்னு சொல்லும் போதெல்லா அந்த இடத்துல்ல நாம எப்டி நம்ம முட்டிசாலித்தனமா யோசிச்சு வேற ஏதாது முடிவு வேற பக்கோ போய் போறதா அப்டின்னு சொல்லிதா நம்ம யோசி நீமே தவிர அந்த இடத்துல கோவப்படக் கூடாது நெறைய பொறுமையை கத்து குடுக்குது இந்த பயணத்துல கூட வரவங்க அவுங்ககிட்ட டைம் ஃஸ்பெண்ட் பண்ணு மோது அவங்க என்ன மனநில்ல இருப்பாங்கன்னு நமக்கு தெரிது நம நமக்கு ஓப்பனா ஒரு ஒரு சில நம்ம உணர்வுகள்லா ஷேர் பண்ணிக்க முடியு இன்னோருத்தவங்கிட்ட
அதுவு அந்த இயற்கை சொல்ற பாடோ எல்லா நெறையவே இருக்கு மலை அப்டியே அந்த அமைதியை கத்து கொடுக்குற மாரி இருக்கு கடல் ஆழத்த அப்டியே உணர்ற மாரி காத்து சுதந்திரோ அப்டியே உணர வைக்கிற மாரி இருக்கு இயற்கை அப்டியே பேசுற மாரி அந்த பயணோ எல்லா நெறையாவே உண்மைகள சொல்ற மாரி தா இருக்கு நினைவுகள் தா முக்கியமா அதுல நெறைய இருக்கு பயணோ முடிஞ்சாலு அந்த புகைப்படோ மட்டு இல்லை இல்லாம எங்கேயுமே இருக்காது மனதுல அப்டியே நிற்கற உணவுகள் தா அது முக்கியமா இருக்கு அதே மாரி இந்த ஒரு சிரிப்பு ஒரு சின்ன தருணோ இதெல்லா நெறையாவே நம்மளுக்கு கத்து குடுத்த மாரி தா இருக்கு பயணோ வந்து நம்மளுக்கு கத்து குடுக்குறது மட்டு இல்லாது ஒரு உணர்வா தா இருந்துச்சு இப்டி ஒரு சின்ன வரியா சொல்லன்னா பாதை மாறினால் வாழ்க்கையே மாறுனு சொல்லுவாங்க அதே மாரி தா பார்வையை மாறினால் உலகமே கூட மாறு அது நம்ம பயணத்துல பாக்கலா பயணோ செய்தா தா நம்ம நாமே அப்டியே உணர முடியு அந்த மாரி பயணோ ஒரு அழகான ஒரு கவிதையா தா இருக்கு
பயணத்த பத்தி ரொம்ப அருமையான கவிதைகள் சொல்றீங்க நெறைய பயணோ பண்ணிருக்கீங்க போல
பயணோன் சொல்டறப்ப நம்மளுக்கு நெறையே தோணு அதுவு இல்லாம இந்த யாருமே இல்லாத நேரத்துல கூட நம்மோட நாமே இருக்கிற மாரி அந்த பயணோ நம்மளுக்கு உண்மையா அது எடுத்துரைக்கு அதுவு இந்த மனித வாழ்க்கையில பாத்தோன்னா மிக ஆழமான தருணோ எல்லா அந்த பயணோத்த சொல்லலா நம்மோ இப்போ வேலை நேரத்துல கூட எவ்வளவோ கொஞ்சோ கஷ்டமா இருந்தா கூட எதாவ்து இந்த அர்ஜ் மலைப்பகுதி இல்ல எங்கேயாவ்து ஒரு சுற்றுலா மாரி போய்ட்டு வந்தோனா அப்டியே நம்ம மனசே அமைதியா இருக்கு அது நம்ம உண்மையான சிந்தனைகள்லா வெளியே வர்ற மாரி இருக்கு நம்ம பயோ ஆசை கனவு எல்லா மாரிதா இருக்கும் இப்படி நம்ம மனசுல உள்ள அப்டே கஷ்டங்கள் எல்லா அழிஞ்சு போற மாரிதா இருக்கு யாராவ்து பேசும் போது நம்ம கேக்குறப்ப அந்த அமைதிலே நம்ம மனசு நம்மோட பேசுற மாரி இருக்கு அந்த நேரங்கள்லதா தனிமை போல தோன்றும் சில இதுக்கெல்லா பயணம் ஆர்வமா இருக்கு அப்டீன்ட்டு உண்மையிலே அதுதா தனிமே இல்ல ஒரு தனித்தன்மன்கூட சொல்லா
உண்மையாதா பயணங்கள் வந்துட்டு நெறைய விதமான அனுபவத்த தருது அந்த மாரிதா ஒரு கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம்ல நாங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் நாங்க போயிருந்தோ அங்க வந்துட்டு நாங்க இருக் க வீட்ட விட அங்க ஒரு ஒரு புதுமையான ஒரு பாட்டு புதுமையான ஒரு சுற்றுச்சூழல் புதுமையா ஒரு நமக்குள்ள ஒரு அனுபவோ அந்த மாதிரி நெறைய விதத்துல நமக்கு பயணங்கள் உதவியா இரு நண்பா கேக்குதுங்ளா ஹலோ
மலைக்கு ஒரு ஒரு முக்கிய உள்ளுணர்வு பயணமாதா இருக்கு பயணத்த பத்தி பேசுறப்போ நெறயவே பேசியிருந்தோ நீங்களு நானு பயணத்த பத்தி பேசுறப்போ அந்த மனசுல உள்ள ஆழோ எல்லாமே கொறஞ்சம்ன்டுதா இருக்கு நம்ம நினைவுகள் மெதுவா வந்து அமர்ற மாரி மறந்து போன காயங்கள் கூட மாறுற மாரிதா இருக்கு சில சந்தோஷங்கள்லா திருப்பி தர்ற மாரிதா இருக்கு இப்படி நம்மோல உ உரையாட்றது ஒரு சின்ன சரியான பாதை இல்லன்னா அந்த பயணோ ஏற்படுத்துது பயணொன் சொல்றப்ப நம்மளுக்கு நறையவே தோணுது அதுவு இந்த மனசுல உள்ள தனி சக்தியா தா இருக்கு பயணோன் சொல்றப்போ நறையவே பேசலா இ த்துடன் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி
நன்றி